வணக்கொமா ம் நல்லா இருக்கீங்ளா வீட்ல கொழந்தைகள் கணவர்ல்லா நல்லா இருக்காங்களா
அ நல்லா இருக்றாங்க
சரிம்மா அ மதியொ என்ன உணவு சாப்பிட்டீங்க
நானா நண்டு மீனு சாம்பார்
சரிம்மா சரிம்மா ஆ சரிம்மா அ நீங்க சமைக்கிறதுலே ஒங்ளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எது
எனக்கு புடிச்சதுன்னா ரசொ
ரசொமட்டுந் தா உங்களுக் புடிக்குமா
ஆ ஆமா ரசம் மீன் குழம்பு புடிக்கு ரொம்ப ரச சோ ராசசாதோ உருளக்கிழங்கு பொரியலா இருந்தா சாப்டுவே மீன் குழம்பாயிருந்தா சுட சுட சாப்பாடயிருந்தா சாப்டுவே மீன் குழம்பு ஆறிடுச்சுனா சாப்ட மாட்ட கவுச்சி வாசன வரு சாப்பிட மாட்டே பிரியாணி சாப்டுவே அதுவு சூடா இருந்ததா சாப்படுவ அப்பயே செஞ்சு இந்த மறுநாள் வக்கறது அதெல்லா சாப்ட மாட்ட
செரிம்மா செரிம்மா ம் ம் செரி செரி அ நா எனக் புடிச்சது வந்து சாம்பாரு முருங்கக்கா மாங்கா சாம்பாரு உருள க்கிழங்கு வறுவலு தா எனக் ரொம்ப புடிச்ச உணவு
ம் ம்
ஆமா எனக்கு ஆப்போசிட் அப்டியே ஏ பைய அவனுக்கு பாத்தீங்னா நான்வெஜ் மட்டுதா புடிக்கு நான்வெஜ்ல என்ன செஞ்சி கொடுத்தாலு அழக சாப் ட்றுவா வெஜ்ஜல எந்த சாப்பாட இருந்தாலுமே அது வந்து அவனுக்கு சாப்பாடாவே தோணாது
ஆமா பசங்க எல்லா இப்ப அப்டி கேக்குதுங்க சிக்கன் சிக்கன் சிக்கன்
ஆமாம்மா திடீர் ஓடிய ஒரு சப்பத்தி நம்ம ரெடி பண்றோ அப்டினா திடீர்னு ஓடி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவா
ஆமா‌ ஆமா பைய பெரிய பையனா
ஆ பைய பெரிய பைய ப்ளஸ் ஒன் படிக்கறா இப்ப
ஆ
ம் பாப்பா நைன்து படிக்கறா ஆ செரிம்மா உங்களுக்கு சீனிமாக்கு எல்லா போவீங்ளா பொழுதுபோக்குக்கு என்ன செய்வீங்க சீரியல் எல்லா
சினிமா ஆ நடக பாப்
செரிங்களா உங்களுக்கு எந்த டிவி புடிக்கு சன் டி வி புடிக்குமா வேற என்ன சேனல் புடிக்கு
ஜி பெளக் நானன் ஜெய ஜி தமிழ் ம்
ஆ ஜி தமிழ்ல பாப்பீங்ளா சேரி சேரி நா பாத்தீங்னா விஜய் டிவி தா பாப்பே விஜய் டிவி தா அதுவு பாத்தீங்னா நேரோ இருந்தாத ஒன்னு ரெண்டு சீரியல் மட்டுதா நா அதுல பாக்கறது பசங்க பாத் தீங்னா முழுக்க அதுல கார்ட்டூன் சேனல் பாக்கறாங்ளா அதனால நம்மளால பாக்கவே முடியாது
நா வந்து ஆறு மணிக்கு போட்டன டிவி பத்து மணி வரைக்கு நாடகத்த பாத்து முடிச்சுட்டு வேற வேலையே பாப்
அப்டியா இடையில சாப்பாடெல்லா கேட்டா கொடுக்க மாட்டீங்க அப்டினா
அ அப்டி ஆமா போட்டு ஒரே பொண்ணு தா போட்டு சாப்ட்டுகோ அவ கரெக்டா அவளுக்கு பசிச்சா ஒரு தோசை சுட்டு சாப்ட்டுப்பா அவளு எதுவுமே என்ன வேலை விட மாட்டா இவங்க வேலைக்கு போயி டுவாங்க அவங்க வரனு சொல்லிட்டாங்கனா செஞ் சுடுவ வேலையில இருந்து வர அப்டி ரெடி பண்ணிவைனாங்கனா கட கடனு ரெடி பண்ணி வச்சிட்டு கரெக்டா இருக்குனா உக்காச்சுடுவ விளம்பற நேரத்துல சின்ன சின்ன வேலைகள செஞ்சிட்டு வந்து அந்த விளம்பர போட்டப்ப டக்குன்ன வந்து உககாந்துடுவ
நல்லது நல்லது ஆ நல்லது சீரியல் அதிகமா பாப்பீங்கனு நெனைக்கற
ஆமா சீரியல் ஒரு ரெண்டு மூணு நாடகம் ரொம்ப புடிக்கு பகல் மீதி எட்டு ஒன்பதுக்கெல்லா படுத்துக்கிட்டு மத்த வேலையெல்லா முடிச்சுட்டு ஒன்பது பத்து மணிக் எல்லா படுத்துட்டே நாடகம் பாத்துட்டு அப்டியே டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவ அதோட தாலிலந்து எந்த டிவியே போட மாட்டே எல்லா வேலையு காலையில இருந்து டிவியே போடாம மத்தியானம் வரைக்கு வேலை தா துணி தோவக்கறது எடுக்கறது வக்கிறது வீட்ட கிளீன் பண்றது சாப்பாடு செய் டி வி பக்கமே போ மாட்ட சாயந்திர உக்காஞ்சன்னா எந்திரிக்க மாட்ட கம்முனு டி வி பாத்துட்டே இருப்ப
ஆ அப்டியா நா பாத்தீங்கன்னா இங்க ஸ் சீரியல்ன்னு பாத்தா விஜய் டி வி யில போடுற ஒரு ரெண்டு மூணு சீரியல் கொஞ்ச பாப்ப சிறகடிக்க ஆசை பாப்பே ஆ அப்புறோ அது அதுலேருந்து ஒரு எட்டு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து கொஞ்ச கொஞ்ச பாப்ப நா வந்து ரொம்ப டீப் ப்பாலா உக்காந்து டிவி பாத்துட்டு இருக்க மாட்டே என்னன்னா எனக்கு வேலையே சரியா இருக்கும் பசங்கள பாக்கணு ஆ பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க டியூஷன் போயிட்டு வருவாங்க அந்த வேல எனக்கு சரியா இருக்கும் பைய பாத்தீங்கன்னா அவனுக்கு பதினாறு வய சாகுது ஆனா நா இன்னு ஊட்டி விட்டுதா அவ சாப்புட்றா வெஜ்ஜு சாப்பாடு அப்டின்னா நா ஊட்டி விடணு நான்வெஜ்னா தானாவே போட்டு சாப்ட்டுருவாரு
நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்ச கறி சேர்த்துட்டு கொஞ்ச காயும் கறியும் கலந்து சேத்துட்டு அப்டி குடுத்து சுங்க சாப்பாடுன்ன மட்டன் வாங்குனீங்கன்னா கொஞ்ச மட்டன் மட்டன் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச மட்டனு கால் கிலோ கறி காய்கறி வ அதுல சேத்து மட்டன் கொஞ்சமா சேத்து அப்டியே களறிட்டீங்கன்னா அந்த கறி சாப்ட்ட மாரியு இருக்கு காய்கறி சாப்ட்ட மாரியு இருக்கு நாங்கல்லா அப்டிதா செஞ்சிருவோ அந்த கறிய கோத் கொந்தி வாங்கின்னு வந்து வச்சிருவோ கொஞ்ச கொஞ்ச மட்டன் எடுத் து காய்ல போட்டு போட்டு செஞ்சு செஞ்சு குடுத்துருவோ
அது பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜுல எந்த விதமான க இதெல்லா நா வக்க மாட்டம்மா கவிச்சி சாப்பாடு வின் மட்டன் சிக்கன் மீன் இதெல்லா நா எதுவுமே ஃப்ரிட்ஜுல வக் க மாட்ட அது வந்து எனக்கு பிடிக்காது ஃபிரிட்ஜுல வச்சு செய்றது வந்து எனக் எ எவ்ளோவா இருந்தாலு மட்டன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாலு ஒரு ஒரே வேலைல செஞ்சுக் குடுத்து சா அந்த கொழம்ப வேணா ரெண்டு வேள மூனு வேல சாப்டுவோமே தவர ந அந்த கொஞ்சமா வச்சு வச்சு செய்றது வந்து எனக்கு செய்யவே பிடிக்காது நா செய்ய மாட்ட அது உடம்புக்கு நல்லது இல்ல அது
ம் அப்டி செய்ய மாட்டீங்க
அது ஒரு கிலோ மீனா இருந்தாலு ரெண்டு கிலோ மீனா இருந்தாலு சமச்சு வச்சுட்டு இப்ப வறுக்கறதுக்காக ரெடி பண்றோ இல்லையா அத வேனா வச்சுருந்து நைட்டு பொறிச்சு குடுப்ப அத மறுநாள்லா வச்சுலா நா செய்ய மாட்ட
நல்ல பழக்
ஆமா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுல்ல ரொம்ப கெடுதலான ஒரு விஷ்யம்
ம் அப்போ காய்கறி எல்லா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வக்கறது
கா காய்கறில்லாமே நா அதிக அளவுல வக்க மாட்ட காய்கறி எல்லா பாத்தீங்கன்னா நா ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நாங்க இருக்கறது கொஞ்ச கிராமந்தா ஆ கொஞ்ச தூரத்திலேருந்துதா காய்கறி வாங்கிட்டு வரணு அப்டிங்கிறதுனால மட்டு்ந்தா ஒரு மூணு நாள் நால் நாளைக்கி தேவையான காய்கறிகள வாங்கி வச் சுக்குவ ம் மத்தபடி பா்த்தீங்கன்னா கொழம் கு வந்து வீட்ல கெடைக்றகி முருங்கக்கா முருங்கக்கீர அந்த மாதிரியான ஆ காய்கறிகள சேத்து சமப்ப சுண்டைக்கா அந்த மாரியான காய்கறிகள சேத்து சமப்ப ஒரு ஒரு மூண் நால் நாளைக்கு மட்டுந்தா காய் வந்து வாங்கி வச்சுப்ப வெங்காய தக்காளி தா நம்ளுக்கு அதிகமா செலவாரது வெங்காய தக்காளி பச்ச மொளகா உருளக்கழங்கு
தக்காளி அதிகமா வாங்கி வேப்பீங்ளா
ஆ வாங் வாங்கி வைப்ப எனக்கு அதிகமா தேவப்படு அப்டிங் வீட்டுக்கு யாரு விருந்தாடி வராங்க தேவைப்படு அப்டின்னா ரெண்டு கிலோ ஆ வெங்காய ரெண்டு கிலோ வெங்காயந்த வெங்காய தக்காளி எல்லாமே நம்மளுக்கு அதிகமா தா தேவைப்படு ஏனா திடீர்னு வந்து பாத்தீங்கனா பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேபாங்க வெங்காய பஜ்ஜி போட்டு குடுப்போ பகோடா செஞ்சு குடுப்போ அ இப்ப சட்னினாலுமே ஏன் பசங்களுக்கு தேங்கா சட்னி பிடிக்காது அ அதுங்களுக்கு அந்த தக்காளி சட்னிதா காரமா கேப்பாங்க
தக்காளி சட்னி எப்டி செய்வீங்க நீங்க
ஆ தக்காளி சட்னின்னா பட்ட மெளகா வெங்காயோ தக்காளி கொஞ்சமா மட்டு பொட்டுக்கடல ரொம் ரொம்ப கொஞ்சமா இஞ்சி இதெல்லா வதக்கிட்டு ம் கொஞ்ச ஆற வச்சுட்டு மிக்சில அடிச்சிட்டு தாளிச்சு கொடுத்துருவ கருவேப்புள்ள கடுகு போட்டு தாளிச்டுவ
உங்ககிட்ட நறைய கத்துக்கணு இனிமேட்டு நானு ஃப்ரிட்ஜல கொஞ்ச நறைய வச்சு வச்சு சாப்ட்ருவ க்குற இப்ப நீங்க சொன்னதால இனிமேட்டு அல்லாத்தையு அவாய்ட் பண்ணி
வக்கக் கூடாதுமா அது ரொம்ப ஒடம்புக்கு கெடுதலான விஷ்யோ அது உணவுப் பொருள்கள் இத மாரில்லா வச்சு சாப்புட்றது பாத்தீன்னா உணவுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதலான விஷ்யோ நா கொழம்புன் பாத்தீங்கன்னா மொ அன்னக்கி வப்ப மீனந்தா கூட மறுநாள் நா சாப்ட மாட்ட மீந்த அன்னக்கே நம்ம ம அன்னக்கி சாயங்காலமே நைட்டே நா வந்து பக்கத்துல குடுத்துருவே பக்கத்துலே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வாங் கிவாங்க ஆ அது வந்து நா குடுத்துருவ பசங்களுமே வந்து நைட்ல பிரியாணி எப்பயாது சிக்கன் பிரியாணி செஞ்சி சாப்புடும்போது மீந்துட்னா எனக்கு மறுநாள் வேணமான் கேக்குங்க நானா வக்க மாட்ட அப்பயே கொண்டு போய் குடுத்துருவ மீந்திடுச்சுனா வேணுங்குற அளவு இப்ப சாப்டுங்க மறுநாளா நாவச்சி ஃப்ரிஜில வச்சுல்லா தரமாட்ட அப்டின் சொல்லிடுவ
ம் ம் கிட்ட ப நெறைய கத்துகுன நீங்க சொன்னது இனிமேட்டு இப்டில்லா செய்ய மாட்ட ஆனா நானு மீர வச்சி குடுப்ப எடுத்து சாப்ட்ரு
ஆ ஃப்ரிட்ஜலனால நாலாதாமா ஃப்ரிட்ஜனாலதாமா நறையா வியாதியே வர்றதுன் சொல்லிட்டு மருத்துவர்கள் தா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே பிரரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா சவ பெட்டின்னு ஒரு பேரே வச்சிட்டாங்க மருத்துவர்கள்லா அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவுகள்ல்லா அதிகமா வச்சி சாப்டவே கூடாது ஏதோ ஒண்ணு தவறு அ ஏதோ ஒண்ணு இப்ப இஞ்சி பூண்டு வக்கிறோ அப்டின்னா அது வந்து நம்ப அடிக்கடி பயன்படுத்துவோ நம்ப அப்பப்ப செய்ய முடியாது அது பாத்தீங்ன்னா கொஞ்சோ மட்டு செஞ்சு வச்சுக்கலா களவு செஞ்சி வக்க கூடாது ஆமா வெங்க சில பேர் பாத்தீங்கன்னா வெங்காயத்த உரிச்சி பிரஃட்ஜில வைப்பாங்க அத செய்யவே கூடாது அ க பூண்ட உரிச்சு வைப்பாங்க அத சுத்தமா செய்யவே கூடாது அந்த மாதிரியான உணவுகள்லா பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற கிருமி கள வந்து வெங்காய பூண்டு இதெல்லா பாத்தீங்கன்னா சுத்தி இருக்குற கிருமிகள வந்து அதுவசமா இழுத்து வச்சுக்குமா
ம் அதல்லா செய் மாட்ட ஆனா மீந்த கொழம்பல்லா வச்சு சாப்ட்டுருவ மறுநாள் அப்டின்னு
ஆமா அப்புறம் இன்னுமே சொல்றாங்க ஃப்ரிட்ஜலருந்து வச்சி எடுத்த குழம்பு பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி சாப்பிடறது வந்து ரொம்ப கெடுதலா அது மீன் குழம்பகட்டும் எந்த குழம்பா இருந்தாலுமே மீன் குழம்பு வந்து நா மறுநாள் வச்சுப்ப மீன் குழம்ப நா மறுநாள் வச்சிக்கலா அப்படின்னா நா வெளில வச்சிதா பயன்படுதுவ நைட்டு படுக்க போறப்போ ஒரு வாட்டி நல்லா கொதிக்க வச்சிருவ மீன் குழம்ப மறுநாள் காலைல எந்திரிச்ச நல்ல கொதிக்க வச்சிருவ கொதிக்க வச்சுாடாக்கா அன்னைக்கி மட்டும் நா பயன்படுத்துவ அது அதுவு கொஞ்ச அளவு மீந்தா மட்டுதா ஆ காலையிலே பயன்படுத்துவ மதியானோ பயன்படுத்துவ அது மட்டும் தா அதுக்கு மேல பயன்டுத்த மாட்ட மீதி மீந்தந்துச்சின்னா நா குடுத்துருவே
ம்
ஆமா ஆமா நம்மளே நம்ம உடம்ப கேடுத்துக்க கூடாது பின்னாடி அவஸ்தப்படுறது நம்மள தா இருக்கணும் நம்ம ஆரோக் கியம் நம்மளுக்கு முதல்ல முக்கியோ பணமோ இல்ல வேற எதுவுமே நம்மளுக்கு ஆ எதுவுமே நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லன்னா எதுவுமே நம்மளுக்கு நிலையா இருக்காது நம்மளோட கையு காலு மட்டும் தா நம்மளக்கு உதவி மத்த வந்து குழந்தையோ நம்ம பிள்ளையோ நம்ம பிள்ள வந்து பின்னாடி பாக்குங்கிறது வந்து அவ்வளோ வந்து ஊறுதியே நம்மளால சொல்ல முடியாது
கண்டிப்பா
ஆ நம்ம கணவர் நம்ம பின்னாடி பாப்பாரு நம்மள நம்மளுக்கு ஒரு கையாட்டோ உதவுவாரு காலட்டோ உதவுவாரு அப்படிங்கறது கூட நம்மளால நிச்சயமா சொல்லவே முடியாது
ம்
ஆமா அது உண்மதானே இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது உண்மதானே
உண்ம தா கரெக்ட்
ஆமா நம்ம குழந்தைங்க பெத்துட்டோ அப்படின்றதுனால நல்லபடியா வளர்த்து அதுங்களுக்கு நல்ல வாழ்க்க கொடுக்கணும் அது வந்து நம்மளோட கடம ஆமா அதுதா உண்மை
சரி
ஆ பின்னாடி நம்மள அவங்க பாப்பாங்க
இப்ப நீங்க சொன்னி சொன்னதாலே இப்ப எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதுெல்லா எடுத்து கொட்டிடணும் இப்படியே போய் அப்படின்ர ஒரு ஆர்வம் வந்துச்சு
அப்படியா பிரிட்ஜ்ல உணவு பொருட்க்கள் அதிகமா வைக்காதீங்கம்மா ரொம்ப நல்லது இல்ல
கேட்டு சாப்பிட்டாலும் வச்சிருவ அப்படி எது சாப்பிட்டாலு அப்படியே ஃபிரிட்ஜ் ஒரு டப்பால போட்டு கூட வ வைக்க மாட்டே அந்த சோம்பேறி தினத்துல அப்படியே வச்சுடுற
வைக்க கூடாது கூலிங்கான பிளேஸ்ல தா பாத்தீங்கன்னா கிருமிகள் அதிகமா இருக்குமா
உம்
ஆமா கூலிங்கான பிளேஸ்லதா அதிக கிருமிகள் அடிக்கடி ஃபிரிட்ஜ் சுத்தம் பண்ணனும் விணிகரு எலிமிசம் பழம் இதெல்லா சேர்த்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும் அப்படின்னுல்லா சொல்லுவாங்க மாவுமே பாத்தீங்கன்னா அதிகளவுவல்ல ஃபிரிட்ஜ்ல வைக்க கூடாது இட்லி அறைகிறோல மாவு அது பாத்தீங்கன்னா பிரட்ஜ்ல சில பேர் பாத்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே அரைச்சி ஸ்டோர் பண்ணுவாங்க அது வந்து பெரிய பெரிய தவறு
அதுதா வச்சுக்கிறாங்க அரைக்கிறாங்க ரெண்டு மூணு கிலோ அரைச்சுனுு வந்து வச்சக்கறாங்க ஒரு வாரம் தள்ளிடுவப்பா மாவு வச்சு அப்படி அந்த வேல எல்லா பண்ணா ரொம்ப நாஸ்டா இருக்குா ஃப்ரெஷ்ஷா வாங்கி தா சொன்ன அன்னைக்கு அவ்வளே விரும்பி சாப்பிட மாட் தோசை சாப்பிட்டா அது ஒரு நாள் அதுக்கு கொஞ்சமாதா வாங்குவமே அரை ச்சு எல்லா வைக்க மாட்டே நால்ல
சரிம்மா சரிம்மா அது நல்லதுன்னா மாவு கூட கடைல வாங்கி பயன்படுத்த மாட்டே அது கூட எனக்கு பிடிக்காது தா நன்றிமா மீண் டும் ஒரு அழைப்புல பேசலா நன்றிமா